ஹலோ
ஆ வணக்கங்க
கேக்குதுங்களா கரெக்டா கிளியரா இருக்
து உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது
கிங்களா
ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு
கிங்களா எல்ல இருக்காங்களா
ம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கா
ஆம் இன்னா பண்றீங்க
நாங்கள நா வந்து இந்த யூடியடியூப் சேனல்ஸ் அந்த மாரி எல்லா பாத்துட்டு இருப்பேங்க இந்த யோகா ரிலேட்டட் அந்த மாரி எல்லா
அப்பிடிங்களா எனக்கு யோகானா இப்ப இன்னே கி யோகா இது ஒரு நாளு யோகா ஜாயின் பண்ணிக்கிறாங்க நா கூட
நீங்க கொஞ்ச ரெகுலரா அட்டென் பண்ணுங்க நெறைய பேர் அட்டென் பண்ணி இதுமா ரெபர் பண்றது மூலமா கிஃட்ஸ் எல்லா கெடைக்கு
அப்பிடிங்களா சே
ஆமாங்க இப்ப வந்து ந ந வந்து ஜஸ் ட்டு ஒரு அஞ்சு பேர அக்செப்ட் பண்ணி எல்லா இது பண்ணதுனால ஏ நா வந்து ஒரு டிவெண்டி தவ்சன் லிஸ்ட்ல இருக அது வந்து இன்னொரு அஞ்சு பேர ஜாயின் பண்ணி இது பண்ணோம்னா நமக்கு ஒரு வாட்டர் பாட்டில் அப் இந்த மாரி அவுங்லோடைய இதுல தருவாங்க நம்ம அந்த ரேங்க்குக்குள்ள வந்தம்னா ஒரு சில ரேங்க்குக்கு வந்து டீஷர்ட்ட் பேக் அந்த மாரி எல்லா குடு
அப்பிடிங்களா அது என் தெர்லிங்களே ஆனா நம்ம ரெபர் பண்ணாலு யாரு ஜாயின் பண்ண மான்றாங்க அதா பிரச் சே
நீங்க பண்ணி விடுங்க யாராவது கண்டிப்பா யா க்காது ஒன்மை இன்ட்ரெஸ்ட் இந்தா பாப்பாங்க நீங்க அடிக்கடி இந்த மாரி அட்டன் பண்ணிட்டு இதுவல்லா போடுங்க இந்த சர்ட்டிபிகேட் மாரி எல்லா போடு ருங்க
ம் ம் சேரிங் சேரிங்க கண்டிப்பா
நீ பட அட்டனே பண்ணா உங்களால பண்ண முடியனா கூட சும்மா நீங்க அட்டன் பண்ணலாம் அந்த யூடியூப் போய் பாத்து அந்த லைவ் டைம்ல பண்ணாலும் மே உங்களுக்கு ஒரு இதுவு தாருக்கும் நீங்க ரெகுலரா பண்றீங்க எல்லாமே தெரியும் யா
ம்
து உங்களால அந்த டைம்ல பண்ண முலப்ப உங்களுக்கு எப்பாது டைம் இரு பாத்து வச்சோன்னா கூட நம்மளாலும் சும்மா முடிஞ்சது ஒரு ஆப்ப நவர்
ஆமாங்க ஆமாங்க
எப்பவுமே தேவப் பழுது நம்ம இதுக்காக நம்ம இன்னோ இங்க வேலளிய போயிட்டோ இது பண்றதோ கெடயாது இந்த மாரி எதல்லா நம்மளுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்குமா அதல்லா நல்லா யூட்டிலைஸ் பண்ணம்னா நமக்கு ஒரு ஹெல்த் வைஸ் கொஞ்ச பிஸிக்கல் வைஸ் ஆக்டிவிட்டி வைஸ் கொஞ்ச இதுவா இருந்தோம்னா ஆக்டிவா இருக்குது அதல்லா கொஞ்ச நல்லாருக்கும் போனாமனக்கு
ஆமா எனக்கும் அந்த மாரி தாங்க புடிக்கும் நா ஒரா
பிள்ளேல இருப்பாங்க நடக் இப்ப முடியாது டைம் இருக்காதுன்னு வாங் ஒரு ஆப் நவர் அட்லீஸ்ட் கை கால் ஆட்டி இந்த மாரி ஏதாது பண்ணம்னா நம்மளுக்கு இந்த கை கால் வலி இருக்காது கொஞ்ச நாமளும் ஆக்டிவா இருப்போம் டே ஃபுல்லா அப்டின்றதுனால நா இந்த மாரி கொஞ்சம் பாலோ பண்ணுங்க சோ இந்த மாரி பாலோ பண்றது நம்ம நாலு பேர் ஷேர் பண்ணுவோம் யூட்டிலைஸ் பண்ணிக்கட்டு பண்ணிக்காது அவங்களுடைய இஷ்
ஆமாங்க ஆமாங்க
தெரிஞ்ச நல்ல விஷயத் கே நாலு பேருக்கு சொன்னம்னா ஓகே அவங்க எடுத்துக்கறாங்க எடுக்க ஓகே அட்லீஸ்ட் நம்ம மூலமா சொல்றதே ஒரு இதுதானங்க இதுல எல்லா வந்
ஆமா ஆமா நம்ப சொல்றோம் ஆனா அவுங்க என்ன பண்றாங்க டைம் இல்ல எங்க பசங்க ஸ்கூல் போறாங் க அப்டிறாங்க
உங்க எரியாதா அவுங்களுடைய டைம் பொருத்தியேதான் நம்ம சைய்டுல நம்போ குடுக்குரேமா நம் ரொம்ப நல்லதுன் நெனச்சுக்கோ அத பத்தி கேர் பன்ன அத அவுங்க எடுத்துக்கறது எடுத்துக்காதது அது அவங்களோட இஷ்டோ அத நம்ம போய் கம்பல் பண்ண முடியாது அவங்களுக்கா டைம் கெடை க்கிறப்போ ஒரு டைம் ஓகே நம்ப இ து பண்ணிருந்தா அப்பவே பண்ணிருந்தா நல்லா இருக்குன்ற மாரி எதனா ஃபீல் பண்ணுவாங்க இப்பவு நமக்கு தெரிஞ்ச வ ந்து அந்த டைம்ல நம்ம சொல்வோ அதுதா நம்பளால முடியு சோ நம்பளால நாலு பேரு அவங்க எடுத்து யூஸ்ஃபுல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லதுதா இ து ஒண்ணு அவுங்க ஒண்ணு காசு நமக்கு குடுக்கப் போறதில்ல ஜஸ்ட் நாம ஒரு இன் ஃபர்மேஷன்தா ஷேர் பண்றோ வே
ம் ம் ம் நானு வச்ச ஏழு வருஷத்துக்கு முன்னால ஒர்க் பண்ணி இது ஒர்க் பண்ணிருந்தங்க அப்பல்லா நல்லா வாக்கிங்கு அதெல்லா நடக்குவே அப்ப கொஞ்சோ ஆள் வந்து கொஞ்சோ நல்லாவே ஸ்லிம்மா இருந்த எல்லா பண்ணிருந்த இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து கல்யாணோ பண்ணினு ரொம்ப இ து வேல எதுவு இல்லாம பண்ணாம எக்சைஸு வாக்கிங் எல்லா எதுவு பண்ணாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப இ து வெக்ஸாயி இருக்குங்க
அந்த மாரி நேரத்துக்கெல்லா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இரு க்கு நீங்க இது பண்ணும் போது உங்களுடைய மைண்டு டைவர்ட் ஆயிடு அடுத்தடுத்து இது பண் இது பண்ணனு அது பண்ணணுன் தோணு நமக்கு சோ இதுமே நா என்னுடைய ரிலாக்சேஷனுக்கு போகும்போது நமக்கு அந்த டென்ஷன்ல நம்ம வெளிய வந்துட்டு இதுல ந ல்லா ரிலாக்ஸா போவோ நமக்கு கொஞ்சோ மைண்டு ஃப்ரெஷ் ஷா இருக் ஓ ஆக்டிவிட்டிஸு கொஞ்ச நாள் தா அதனால நானு டைம் கெடக்கிறப்ப இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச ஒரு நாளு எக்சைஸ் பண்ணா கூட அந்த டைம்கான ஒரு இதுவு இருக்கு இல்லயா அப்டின்ட்டு நா
உம்-உம் ஆமாங்க-ஆமாங்க நானு அப்டிதாங்க இந்த மாரி தாங்க நா கொஞ்சோ எக்சசைஸ்ஸு இதுவெல்லா கொஞ்சோ பண்ணுவே இந்த மார்ல்லா கொஞ்ச பண்ணா ரிலாக்ஸ்ஸா தாங்க நீங்க சொன்ன மாரி அப்டி அப்றோ கொஞ்ச நேரோ டிவி பாப்போ ஒரு சீரியல் ரெண்டு சீரியல்
அந்த மாரி ல்லா கொஞ்சோ பாப்பே தா ஷேர் பண்ணுவே அவ்ளோதா நம்ப இதுக்குதா நம்ம செய்யு நம்ம சீரியலோ படத்த பாத்து நம்ம என்ன பண்ண போகபோறோ சொல்லுங்க
ம் ஆமாங்க
அப்டின்னா ஒரு அஞ்சு நிமிஷ பாக்கு அப்டினா அத நாளைக்கு பத்து நிமிஷ டைம் கேக்கத செய்யறது இது நம்மளுடைய பாடி போனது நமீன சீரியல் படத்தலா பாத்துட்டு டைம் வேல்லா பாகறோ அப்டின்னா எனக்கு டி
ஆமங்க ஆமங்க
வேர மாரி நெனப்பே செரி யாரு நெனச்சா நெனச்ச போட்டோ நம்ம இதுக்கு நம்மதா பாத்து
ம் ஆமாங்க
இந்த மாரியூடிப்ல இந்த மாரிதா நெறய பாப்
இந்த மின்ன கூட நெறய தடவ நா சொன்னங்க அது
நா மத்துவங்கள பத்தி கவலயே பட மாட்டேங்க யார் என்ன சொன்னாலு நம்பளுடைய நம்மளுடை எழுத்துக்கே நம்ப
ஆமா ஆமா
ம் பாக்கணு சொன்னா நம்ம போன்ல போட்டு பாக்க போறோ அவ்வளோத வேற என்ன பண்ண போறோ
ம் ஆமங்க ம் ம்
க்காக நா படம் பாக்கறது நமக்கு ஹேபிட்டே கெடையாது தெரி அதுக் ரொம்ப கடியாதுப்போ நம்ம யூஸ் தா பா போனு அத யூஸ்ஃபுல்லா என்னுடைய தாழ்தப்பமே யிருக்கு
ஆம்மாங்க ஆம்மாங்க நானு அந்த மாரி யூஸ்ஃபுல்லா தாங்க பாபோ யூ யூடிப்லலா
ம் அதையு நம்ம வேல விஷயத்துக்கு தேவைப்படதா யிருந்தாலு அதுலயே தா அப்பியதாபாப்போ பாத்துட்டு அதுகேட் த்தமா நம்மக்கு வந்து எது யூஸ்ஃபுலா கை கொடுகுதோ அதுக்குதா
நா அந்த ஷேர் மார்க்கெட் பத்தி யில்லா கூ போய் நறய தெரிஞ்சிகோங்க செரி வீட்டுல இருகது நல்ல சும்மா அந்த மாதிரி பண்ணலாமா அப்டின்ட்டு ஒரு எப்டி இதுவு அந்த மாரி எல்லா கொஞ்சோ நிறைய கொஞ்சோ ச தெரிஞ்சுப்பே அந்த மாதிரி எல்லா கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் ச்சு எனக்கு அது பத்தி தெரிஞ்சுங் நாளைக்கு எப்டி இப்டி போகுமோ எ இந்த பக்க போகுமோ எந்த இதுல போகு அந்த மாதிரி எல்லா டெய்லியு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்ங்க எனக்கு பாக்கிறதுக்கு ஷேர் மார்க்கெட்ல அதெல்லா கொஞ்சோ பாப்போங்க ம் அதே போல சமைக்கிறது எதன்னா புது விதமான சமையல்னா வா யூடியூப்ல மோஸ்ட்லி நானு இந்த மாதிரி தாங்க பார்ப்பே தவிர மத்தபடி இந்த கேம்ஸ் விளையாடுறது இந்த டிவி அதிகமா பாக்குறது இதெல்லா கிடையாதுங்க தலகோ ம் ம்
ம் ம் நிறைய பேர் கேட்பாங்க இல்லைங்க எனக்கு அப்டிதாங்க இங்க வேல இத விட்டா அந்த வேல இந்த வேலன்னு கரெக்ட்டா தா இருக்கு நா சாட்டர்டே சண்டேஸ் தா கொஞ்சோ ரிலாக்சேஷனா இருக்கு ஆனால சும்மா படுத்துட்டு இருப்பே அந்த மாதிரி பண்ணுவே
ஆம்
நீ அந்த மாரி படுத்துட்டு இருக்கிறப்ப ஒரு நாலு எக்ஸசைஸ் சும்மா நம்மளால படுத்துட்டே என்ன பண்ண முடியுமோ அது சும்மா அப்டி கை ஆட்டிட்டு அப்டி இத எல்லா ஒரு பிசிக்கல் ஆட் இன்னிக்கு இது மாதிரி ஏதாது பண்ணிட்டு அந்த மாரிதா இருக்கு
ஆமா அதெல்லா ரொம்ப நல்ல தா அது நிகியோ போகாடே வேற நெறைய பேருக்கு நானு சொன்னே கொஞ்ச இந்த மாரிஸ் ஜாயின் பண்ணுங்க அப்டின்ட்டு அவுங்க இன்னன் கொஞ்ச வேலையா இருக்கு காலையிலே அங்க முடியாது அப்டின்னாங்கஸ் த்தா அது உங்க வே இஷ்டங்க ம்
நீங்க இருக்குங்க
ஆமா ஆம்
ஆறு டைமிங்மே வாங்க இது அட்லிஸ்ட்டு ஒரு அட்லிஸ்ட் நம்மளால ரெகுலரா இல்லட்ன ஒரு வீக்லி டுவைஸ் ஆர் த்ரீ வீக் ஃப த்ரீ கேட் அந்த மாரி பட நமக்கு கொஞ்ச நல்லா இது இருக்கு இல்லியா அதனாலோ இதுல எவ்ளோ நாக் அப்டிப்பி பஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அது உள்ள போனீங்கன்னா தெரியு
ம் ம்
அதனால என்னால முடிஞ்சத சேர் பண்ணாங்க ஒரு நாலு பேரு ஜாயின் பண்ணா அவங்களுக்குதா நல்லது
ம் ம் அன் நல்லது தாங்க இதெல்லா ஜாயின் பண்ணி பண்றது எல்லா
இதுக்குமே எல்லா நேரமு டைம் கெடைக்கும்னு சொல்ல முடியாது இன்னைக்கு ஒரு ஒரு ரெண்டு மாச கெடைக்கும் மூணாது மாச நமக்கு எப்டி இருக்குன்னு கே ஓர்க் சேடுயுல் அது இது ஆனாலு கெடைக்கிற டைம்ல கிரேஸ்
ஆமா அதுனா டொண்டி ஒன் டேஷ் தா போட்டுக்கறாங்க டொண்டி
ஃபோட்டின் டேஸ் இல்ல இல்ல ஃபோட்டின் டேஸ்னா ஃபஸ்ட் ஃபோட்டின் ஃபோட்டின் டேஸ் தா குடுப்பாங்க அவுங்க அப்பியா
ஓ அப்டிங்களா சரி சரி ம் ஆனா நானு இன்னைக்கு தாங்க ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேட்லா வாங்குனே சட்விக்கீட்லா குடுத்தாங்க அதுக்கு
ம் நீங்க எங்க போய் ஆஃப்லைன் இன்னு போய் பண்ணா கூட இந்த மாதிரி எல்லா கொடுக்க மாட்டாங்க இல்லையா
ஆமாங்க ஃபஸ்ட் டே எல்லா குடுக்க மாட்டாங்க
ம்
ம் இது யூஸ்புல்லா தாங்க இருக்கு அது நறைய பேர் எங்க்கிட்ட கேட்டாங்க இதனால என்ன பெனிஃபிட்ன்னு கேட்டாங்க என்ன சர்டிவிகேட் வாங்கி
நீங்க சொல்ல வேண்டிதானே இதனால என்ன பெனிஃபிட்ல்ல நீங்க இந்த சா கீட்டுக்காக கிடையாதுங்க நீங்க பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டா இருந்ததுனு நீங்க ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் பண்ண சொல்லுங்க அவங்கலுகே டிஃப்ரன்ட் தெரியு அத வச்சு சொல்லுங்க நீங்க சர்ட்ஃபிகேட்னால பெனிஃபிட் கிடையாதுங்க அது அவங்களோட இதுவு குடுக்குறாங்க நம்ம பண்ற இதுக்கு நீங்க இத பண்ணிட்டு சொல்லுங்க உங் உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் அந்த மாதிரி சொல்லுங்க நீங்க சர்ட்ஃபிகேட்காக நீங்க யோ அப்பா வந்து இது பண்றது கிடையாது இல்லையா
ஆமாங்க ஆமாங்க
எதுக்காக நம்ம பண்றோ நீ ஒரு டூ வீக்ஸ் பண்ணு போதே தெரியு உங்களுக்கு முன்னாடி எப்டி இருந்த இந்த டூ வீக்ஸ்சா எப்டி இருக்குன்றதே தெரியுங்க உங்களுக்கு
ஆ சரிங்க கண்டிப்பா பாக்குறேங்க
அந்த மனுஷ் சொல்லுங்க நீங்க
ம் ம் சரிங்க
அவுங்க கேட்பாங்க சர்ட்டிஃபிகேட்னால என்ன இதுவன்ட் சட்ஃபிகேட்காக நாம பண்ண இல்லங்க நம்மளுடைய ஹெல்த்தக்காக பண்றோ அது அவங்க கம் இதுவா குடுக்குறாங்க யோகாவா இதுவால அத குடுக்குறாங்க அப்டின்னு நீங்க சொல்லுங்க நீங்க தனியா போய் நீங்க ஒன் டேல போய் அடன் பண்ணியல்லா உங்களால வாங்க முடியுமா சர்
ஆ ஆமாங்க ஆமாங்க
அ நீங்க அட்லீஸ்ட் இதெல்லா வந்து ஒரு பார்ட்டிசிபன் வந்து குடுக்குறாங்கன்னா அவங்க தே ஆர் என்கிரேஜிங் பீபள்ஸ் அதுதான் கோர் பீப்புள்ஸ் என்ன வர்றோ அவுங்களே என்கிரேஜ் பண்ணி குடுக்குறாங்க மேலு மேலும் அவங்க கன்டினியூ பண்ணனு அப்படின்னிட்டு
ம் ம்
என்ன
ஆமாங்க ஆமாங்க இந்த மாரில்லா நல்ல பெனிபிட் தாங்க ஆனா நெறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கங்க பண்றேங்க ஏன் தெரியல ஏன்னா ஃப்ரீயா சொல்லி தர்றது எங்க சொல்லி தருவங்க அது வீட்டுக்குள்ளேயே சொல்லி தரங்கான்னா
நெறைய அது நெறைய பேருக்கு வந்து அதனுடைய இதே தெரியாது நீ அது தெரிஞ்சாதாங்க அதுக்கப்றமா அவங்க அதிகோ யூஸ் பண்வாங்க
ஆமா ஆமா
சேரிங்க நீங்க பேசுனுதுக் ரொம்ப நன்றிங்க அடுத்த கால்ல கான்டினியூ பண்லாம்
ஆ சேரிங்க கண்டிப்பா அடுத்த கால்ல நம்ம பேசலாங்க
ம் ஓகே தோழ நெறயா டாபிக் இந்த டாபிக்க நெறயா பேஸ்
ஆ ஆ இன்னு நெறைய டாபிக் பத்தி பேசலாங்க நீங்க நெறைய யூஸ் ஃபுல்லா சொல்றீங்க அதுனால உங்க கூட நிறையா பேசலாங்க அடுத்த டாப அடுத்த இததோட கண்டிப்பா க இது பேசலாங்க இன்னோ இது
கண்டிப்பா நன்றி
ஆ நன்றி நன்றி நன்றி